இருக்கு ஆனா அது வந்து நம்மள நம்மளுக்கு புடிச்ச உணவாயிருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நம்ம அஹ் ஒரு நாலடைவுல ஒரு உணவு சாப்படுறத தாண்டி நம்ம வந்து ஒரு சாப்புடுவோம் இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப பிரியாணி அப்படின்னு வச்சுப்போமே பிரியாணி வந்து எல்லா நாட்களையும் நம்ம வந்து செய்ய மாட்டோம் அதாவது இந்த வார இறுதி நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லலைன்னா வந்து எதாச்சும் ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தாலோ இல்ல எங்கேயாச்சும் நம்ம வெளியில எங்கேயா சாப்ட போனாலும் இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு அந்தஹ பிரியாணி அப்டிங்கற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தோணும் அது இல்லாம நம்ம அந்த மசாலா கலந்த உணவுகள் வந்து ரொம்ப ஒரு அஹ் பிரியப்பட்டு சாப்புடுவோம் இப்ப எனக்குல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஹ வடக்கு வடக்கு பக்கம் இருக்கிற அந்த உணவுகள் இருக்குல்ல அந்த சேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த குறிப்பா அந்த பானிபூரி மசாலா பூரி அப்புறம் அந்த பேல் பூரி இது எல்லாமே தகி பூரி இது எல்லாமே வந்து ஒரு அஹ் மசாலாலே அவங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா செய்வாங்க அதெல்லாமே அ இப்ப ஒரு பத்து வரு வருடங்களா தான் நம்மளுக்கு இங்க நம்ம ஊர்லே கெடைச்சிட்டு இருக்க அதுக்கு முன்னாடில்லாம் வந்து பானிபுரி சாப்புடணும்னா அதுக்கு வந்து அந்த டெல்லி சைடு போனாலோ இல்ல அந்த மாதிரி வந்து போய் சாப்ட்டுதான் அவங்க வந்து அத வந்து எவ்வளோ அருமையா இருக்கு அத உணவு வந்து அவங்க இதுல ஒட்டிக்கும் இப்ப ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து தமிழ்காரங்க வடக்கங்கள் இல்லாம இப்ப தமிழ்காரங்களே வந்து அதை வந்து செய்ய ஆரம்பிச்சு டாங்க அவங்களுக்கும் அந்த எப்படி பண்ணனும் என்ன மாதிரி பண்ணா அது சுவையா இருக்கும் இன்னொன்னு சொல்ல போனா அது வந்து நம்ம வீட்லயே வந்து எள் எளிமையா செய்யற மாரி அதுக் துக்கு தனியா ஒரு பாக்கெட் கிட் மாதிரி வந்துருச்சு நம்மளே வீட்டுல பண்ணிக்கிற மாதிரி இந்த மாரிலாம் வந்து ஒரு உணவு அ ன்னு நம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு விதமான உணவுகள் வந்து ஒரு பிரபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த எல்லாம் ஒரு சில பேர் இதுக்குன்னே வந்து தனியா வந்து தேடி தேடி போய் அந்த உணவுகளை சாப்பிட்டு அந்த அத அதோட ருசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அஹ் அது எல்லாமே வந்து ஒரு அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு தனி அனுபவமா அப்படின்னு நெனைக்கிறாங்க இன்னொரு ஒரு பக்கம் என்ன அப்டின்னா நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து எவ்ளோதான் சாப்ட்டாலும் அவங்களுக்கு வந்து உடல் எடை கூடாது ஆனா ஒரு சில பேருக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு வாய் நாலு வாய் எடுத்து ஒரு நால்லே அளவுக்கு மீறி கொஞ்சம் சாப்ட்டாங்க அப்புடின்னா அவங்களுக்கு வந்து மந்தந்தட்டி ஒரு மாதிரி உடல் எடை கூட ஆரம்பிச்சிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அதுக்கு உண்டான அந்த டயட் ன்ற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து குறைச்சிருவாங்க வேற வேற விதமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வந்து இந்த உணவுக்காக தான் இந்த அரஜான் வயித்துக்கு வந்து நம்ம அந்த உணவு தான் நம்மளுக்கு சந்தோஷம் அளிக்குனா அதுல நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரில்லாம் சொல்லுவாங்க என்னதான் நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி அதற்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி சரி செய்யறதோ இல்ல அது செரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சாப்ட்ட பிறகு ஒரு பத்து பத்து பன்னண்டு தடவ நடக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த உணவும் நம்மளுக்கு வந்து ஒரு அஹ ஒரு சாப்ட்ட மாதிரி ஒரு திருப் திருப்தி இருக்கும் அது செரிச்சதுக்கு உண்டான திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு நாளையில நம்ம வந்து மூணு விதமா நம்ம வந்து நம்மளோட ஒரு நாள் தினசரிப்படியே நம்ம மூணு வேலை சாப்பிடுறோம் அந்த மூணு வேலையும் வந்து அஹ் நம்ம வந்து செஞ்சதே வந்து திரும்ப செய்யாம வேற வேற இருந்தா அந்த நாள் வந்து முழுமையா அடைஞ்ச மாதிரி நெனைக்கிறோம் இல்ல காலையில வச்ச அந்த சாம்பாரே வந்து அஹ் மதியானத்துக்கும் சாப்ட்டுட்டு அப்புறம் நைட்டும் அந்த இரவு நிலையும் சாப்ட்டோம் அப்டின்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி கடுப்பு அடிச்சிடும் என்னால அது இந்த மாதிரி சாப்பிடுறோம் நம்ம வந்து வேற உணவு வந்து இப்போ அந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கா அது எல்லாமே பயன்படுத்தி நானுமே அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு நம்ம ஒரு தினப்படி இதுல எந்த மாதிரி சாப்புட்டா எந்த மாதிரி உணவுகள் சேத்துக்கிட்டா நல்லது எல்லாமே அந்த விஷயத்தை அழகா வந்து அதுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து உணவு வந்து ஆஹ் ஒரு நல்ல ஒரு முறையில வந்து பயன்படுத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அளவோட அஹ் சாப்ட்டாதான் ஆஹ் அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவும் குறிப்பா உணவுல வந்து வந்து கரெக்ட்டா நம்ம அந்த கட்டுக்கோப்போட நம்ம வந்து சாப் நம்மளை செரிக்கிற அளவுக்கு என்னென்னல்லாம் பண்ணோமோ அதயெல்லாமே வந்து அழகா பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த உணவு வந்து நம்மளுக்கு செரிக்கவும் செய்யும் அதே சமயம் நம்ம அதை விரும்பி சாப்ட்ட மாதிரி இருக்கும் நீங்க என்ன நெனைக்கிறீங்க உங்களுக்கு பிடித்த உணவு எது அது எந்த மாதிரி நீங்க தேடி போய் சாப்ட்ருக்கீங்க உங்க உங்களோட அனுபவ பத்தி சொல்லுங்க
கண்டிப் ப்ப உணவு வந்து நம்மளோட வாழ் யில வந்து ரொம்பவே அடிப்படையான தேவையில ஒண்ணுனே நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஆரோக்கியமான உணவாருக்கட்டும் நமக்கு புடிச்ச உணவாகட்டும் எல்லாமே நம்ம வந்து ஆஹ் உணவே மருந்துன்னு கூட சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் அது வந்து என்னன்னா நம்மளோ நம்மளோட நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு அப்புடின்றத வந்து நம்ம மறந்துட்டோனே சொல்லலாம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து ஆஹ் எல்லாருமே வந்து இந்த பீட்சா பர்க் கரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நீங்க சொன்ன மாதிரி சாட்ட லதான் வந்து அதிகமா மசாலா பொருட்கள்லாம் வந்து அதிகமா விரும்புறாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி அப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆஹ் அதிகமான கடைகள் கூட நம்ம பாக்க முடியாது ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கடைகளும் அதிகமா ஆயிடுச்சு அப்புடின்ன போது அப்ப வந்து அந்த மனிதர்களோட வந்து அந்த அந்த அந்த எண்ணிக்கை வந்து அதிக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த சாப்புடுற விஷயத்துல வந்து இதுதான் நான் சாப்புடணும் இது நான் வெளியே போயிட்டு டேன் அப்படினாலே நான் பிரியாணி தான் சாப்புடுவேன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி அளவுக்கு மீ்றி மீறினாள் அ அமிர்தமும் நஞ்சுதான் ஏன்னா அஹ் அளவுக்கு அதிகமா நம்ம சாப்புட்டோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ஆஹ் எவ்வளோ சாப்புட்டாலும் ஏ ஏறவே ஏறாது அந்த மாதிரியும் இருக்காங்க ஆனா சில பேர் வந்து சாப்புட்ட உடனேவே ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படில்லாம் சொல்லுவாங்க சோ அது வந்து என்னன்னா அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உணவை வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா ஏன்னா உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் நானுமே சில நேரங்கள்ல வந்து எனக்கு வந்து சில நேரங்கள்ல உடல் எடை வந்து அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து உடற்பயிற்சி செய்யறது உண்டு அதுக்கப்புறம் நான் நீங்க சொன்ன மாதிரி டயட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் எல்லாமே பண்ண பண்ணுவோ ஆனா இப்டி என்னன்னா அடுத்த ஒரு அடுத்த ஒரு எப்படியும் ஒரு மாசத்துல ஒரு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விடுமுறை நாட்களோ இல்ல வந்து ஏதோவொன்னு நம்ம எங்கேயாவது வெளியே போற நாட்களோ வந்துருமா அப்போ நம்ம கண்டிப்பா அந்த டயட்ட உடச்சு எரிஞ்சுதான் ஆகணும் ட்ட மாதிரியேருக்கும் என்னென்ன நாம எதாவது ஒரு சிஆஹ் நம ஏதாவது இனிப்பு பலகாரங்களோ இல்ல ஏதாவது ஒரு மசாலா ஐட்டமோ ஏதோவொன்னு நம்ம பாத்தோம் அப்டின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது ஈர்க்கதான் செய்யும் அது நம்ம வெளியல்லாம் போயிட்டோம்னா ஆஹ் நெறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்து த்துல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் அஹ் இது நீ டயட்டுன்னு சொல்லிட்டு நீ உக்காந்து நீ சாப்பிடாம இருந்தானா அவ்ளதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வர நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மள உசுப்பேத்த ஆரம்பிச்சிருவங்க அவங்க சாப்பிறத பாத்தாலே நமக்கு ஆசையா இருக்கும்ன்றதுனால நம்ம போய் ஒன்னு ஒண்ணு வாங்கி சாப்புடுருவோம் சோ இது இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்துஹ எனக்கு எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்குமே வாழ்றதே வந்து சாப்பிடறதுக்காகதான்ற மாதிரியே எனக்கு தோணும் சில நேரங்கள்ல ஏன்னா அஹ் அப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து ஆஹ் நல்ல உணவுகளா சாப்டாங்க சத்தான உணவுகளா சாப்டாங்க எல்லாருமே வந்து வலிமையாயிருந்தாங்க இப்பவரைக்குமே அவங்கவந்து அந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க இப்பவரைக்குமே எங்க வீட்டுல வந்து ஆஹ் தொண்ணுத்தியாறு தொண்ணுத்தியேழு வயசான பாட்டிகூடஇன்னுமே இருக்காங்க நம்ம இல்லனு சொல்லமுடியாது ஏன்னா அவங்க வந்து அ அழகா அந்தமாதிரி ஹெல்த்தியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால அவங்க இப்ப வரைக்குமே இருக்காங்க நம்ம இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இருக்கிற உணவுகள் வந்து நம்மள கண்டிப்பா அழிக்கக்கூடிய உணவுகள தான் இருக்கு ஏன்னா ஹ எதுவுமே வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த உணவு மூலியமா நெறைய விஷயங்கள் வந்து வருதுன்னே சொல்றாங்க அந்த மாதிரி நெறைய பேர் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க அப்படினும் போது உணவுகள்ல வந்து நம்ம கரெக்ட வந்து கரெக்டாத தான் எடுத்துதான் சாப்புடும் தேர்ந்தெடுத்துதான் சாப்புடக்கூடிய நிலைமைதான் இப்ப போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வந்து நிறைய ஆய்வு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்ட்டா போதும் அதுவுமே ஒரு வேளை மட்டும் நீ நல்லா சாப்டனும் இந்த ரெண்டு வேளைல ஒரு வேளை மட்டும் நீ நல்லா சாப்ட்டா போதும் இன்னொரு வேலை நீ சும்மா ஏதோ ஒரு பழங்களோ இல்ல ஒரு காய்கறிகளோ சாப்ட்டாலே உ உடம்புக்கு போதுமான சத்துக்கள் வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆஹ் இப்ப இருக்கிற அந்த சினிமாலா இருக்கிற துறையில இருக்கிறவங்க கூட நிறைய இந்த காணொலிகள் எல்லாம் பகர்றாங்க இந்த மாதிரி வந்து நாங்க ஆறரை மணிக்கெல்லாம் வந்து உணவை வந்து ஆஹ் நைட் வந்து இரவு நேர உணவை வந்து நாங்க முடிச்சிருவோம் அதுக்கு மேல நாங்க ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டோம் எதுமே சாப்பிட மாட்டோம் அது என்ன பிரியாணியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நாங்க அதை சாப்பிட மாட்டோம்னு சொல்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா அவங்க வந்து அப்படிய எல்லாம் இருக்கு இருக்கறனால மட்டும்தான் அவங்களோட அந்த ஒரு ஆஹ் என்ன சொல்றது அவங்களோட ஸ்கின் ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே அவங்க வந்து அந்த வயசு வந்து அதிகமாகாத மாரி காட்டுறது இப்ப இருக்கிற சூர்யா ஜோதிகான்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சக்கோங்களே அவங்க எல்லாம் வந்து உடற்பயிற்சியோட சேந்த அவங் உங்களோட உணவ வந்து கட்டுப்பாடோட வச்சிருக்கனால மட்டும் தான் அவங்க அவங்களுக்குல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜோதிகாகுலாம் நாப்பத்தியோன்பது வயசு கிட்ட இருக்கும் நப்பதியே நாப்பாத்தியொன்பது வயசு கிட்ட இருக்கும் ஆனா அவங்க வந்து சுத்தமா தெரியவே தெரியாது அவங்களா பாத்தா அவங்களுக்கு அவளோ வயசு இருக்குனு சோ அது வந்து நம்ம கண்டிப்ப அத வந்து நம்ம வந்து மெயின்டெின் பண்றது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா தான் நான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாக்குறேன் அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு உணவுல வந்து கட்டுப்பாடு இருக்கிறதோ இல்ல வந்து நான் இததான் சாப்பிடுவேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துசாப்பிடனும் நல்ல விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதனால அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு தொல்லையும் இல்லாம நீங்க நல்லபடியா உங்களோட வாழ்நள வந்து கடக்க முடியும் சொல்றேன் நம்ம வந்து சாப்பிட வச்சுதான் நம்ம குழந்தைகளும் வந்து அத கத்துக்கும் அப்படின போது நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி உணவை வந்து உட்கொண்டா மட்டும் தான் நம்ம வந்து நல்லபடியா அத வந்து நம்மளோட வாழ்நாள வந்து கடக்க முடியும்னு சொல்ல வறே உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்
நன்றிங்க ரொம்பவே அழகா அ அந்த உணவை எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்